நல்லா இருக்கியா ஹலோ
ஆ கேக்குதா
கேக்குது கேக்குது
ஆ நல்லா இருக்கீங்ளா நீங் கால் பண்ணிருந்தீ ங்க நா ஆஃபீஸ்ல இந்துட்டு ஃபோன் பாக்கல
ம் சரி நீ வேற ட்ரெய்னிங்குன்னு போயிட்ட இங்க கொழந்தக்கி இவ வ ற ஜொரமா இருக்கு என்ன பண்ணணுன்னு புரியில
ஜொரமா இருக்கா டெம்பரேச்சர் எதா வச்சு பாத்தீங்ளா?
டெம்ப்ரேச்சர் எடுத்து பாத்தே ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு மேலயே இருக்கு இப்ப அத என்ன பண்ணணுனு புரியில எ ன்ன குடுக்கணுன் தெரில
நீ அன்ன எதாது சாப்ட்டாங் ளா இல்ல ஒன்னு சாப்புட்லயா
ஒன்னு சாப்புல்ல சாப்டல சாப்ட மாட்டேன்றாங்க இப்ப என்ன பண்ணு ஒன்னு புரியில
ஓ ஒன்னு சாப்புட மாட்டேன்றாங்ளா கொஞ்ச ரசோ சாப்பாடு மாரி கொஞ்ச சாப்பாடு போட்டு ரச ஊத்தி குடுங்க இல்லாட்டி பிரெட் எதாச்சு சாப்புர்றாங்ளான் கேளுங்க
ரசோ குடுக்கலா ரசொ எப்டி பண்ணணு வேற எனக்கு தெரில அது போக பிரெட்டு வாங்கணுன்னா இப்ப ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு போணு அது வேற கொழந்த கொழந்தைங்க இங்க வச்சுட்டு நா அங்க போணுன்னா கொஞ்ச கஷ் டொ செரி ரச எப்பிடி வைக்கணுனு சொன்னா கூட நா எதோ ட்ரை பண்ணிர்வே
ரசொ ஒன்னுல்ல இந்த மெளகு இருக்குல்ல மெளகு சீர கொ அப்றொ வெள்ள வெங்காயொ பூண்டு வெள்ள வெங்காய பூண்டுருக்கு தெரியிமா அது எல்லாத்தைமே மி க்ஸில ஒரு டைம் அடுச்சுட்டு தக்காளிய நல்லா ஆ தண்ணிலியே வேக வச்சுருங்க
ம்
அப்றொ வெங்காயொ இத எல்லாமுமே போட்டு ஒரு லைட்டா ஒரு கொதி விட்டுட்டு அப்றோ அ ச சாரி தாளிச்சிட்டு அப்றொ இத எல்லாத்தையு போட்ருங்க
செரி
போட்டுட்டேன்னா கொஞ்சொ ரச பவுட்ரு போட் டுக்கோங்க ஏனா ரச பவுட்ரு போட்டனா உங்ளுக்கே ஈஸியாருக்கு மெளகு மட்டு கொஞ்ச சேத்து போட்டுகோங்க
செரி அது எதோ ட்ரை பண்ணி நா இப்ப ரசம் பண்ணாலு அ கொழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவுங்கள இப்ப ரெண்டு பேருக்கு பீவராதா இருக்கு சின்ன கொழந்த எப்புடி சாப்புடுவாங்கன் தெரில
நீங்க ஒரு ஃப்ரண்ட்ஸு யாரயாது வ பக்கத் து வீட்ல யாராது வரவ்ங்க ஊ அன்ன டவுன்லந்து வரவ்ங்க இருந்தாங்கன்னா அவுங்கள பிரெட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்க
ம் செரி ஓ ப்ரெ ட்டு இப்பை குடுத்தா கரெக்டாயிருவாய்ங்களா
இல்ல ஒண்ணுமே சாப்புடாம இருக்கத்துக்கு பிரெட் டோ அ ரச சாப்பாடொ கொஞ்ச சாப்ட்டா இதா இருக்கு ரொம்ப டிஹைட்ரேட் ஆயிடு ஃபீவர் ஒன்னு சாப்புட்லென்னா கொஞ்ச ஹை ட்ரேட்டடா வக்கெணு கொஞ்ச தண்ணிய சுடு தண்ணி வச்சு கொஞ்சொ குடிக்க வ ச்சிங்ளா
ஆ இல்ல குடுக்கல இப்பதா நா கொல் கொதிக்க வச்சிருக்கே அது கொஞ்ச ஆறட்டுன்ட்டு வுட்டே
ஆ
அத மேல சேரி எதாவ்து நடக்குன்னு பாக்லென்னா வாமிட் வந்துருந்தா கூட கொஞ்ச பரவால்ல மாரி எதாவ்து சாப்ட்டது எதாவது செரிக்காம இருந்திருக்கான் தெரில இது வேற பிரச்சனயா இருக்கு இப்ப அ செ தண்ணி குடுத்தாலாவது வெளிய வந்துருமா இல்லமானா இல்ல நேத்து சாப்புல்ல அவுங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது எதாவது சாப்ட்டது எதா ஒத்து வர்லையா என்னனு புரியில
ஆமா கொஞ்ச ஓமொ இருக்குல்ல ஓமொ இருக்குல்ல அத வந்து தண்ணில போட் டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த ஓம தண்ணி குடுங்கங்க அப்றொ தொப்புள் கொடில்ல கொஞ்சொ நல்லெண்ண நல்லெண்ணய கொஞ்ச அப்டியே ஊத்துங்க
செரி
அது வந்து செட் ஆகுதான் பாருங்க அப்புடி இல்லென்னா இந்த சின்ன வெங்காயொ சீ ரகொ அப்றொ வெல்லொ அது மூணையு கடி கடிச்சு நல்லா கடிச்சு மெல்ல முன்
மென்னு சாப்பிடுற மாரி மென்னு சாப்பிடுற மாரி அது சேரி குடுக்கலா கொழந்திங்க எப்டி சாப்பிடன்னனு தெரில பையன் வேணும்னா பெரியவன் வேணும்னா சாப்ட்ருவா சின்ன கொழந்த திருப்பற திரும்புறதே இல்ல நானே தூக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு பெட்ல போய் படுக்க வச்சாலு அவளால படுக்க முடியல
அப்டி இல்லாட்டி அவ சாப்டாட் அவ சாப் படடி அவங்களுக்கு ந ஒரு ஒயிட்டு துணி இல்ல அது மூணையு கட்டி சின்ன வெங்காயம் வெள்ளாசி சீரகோ கொஞ்சோ கொஞ்சோ நெறைய பெருசா பண்ண ஓ ஆளுக்கு அங் எங்க திரும்பும் போது குத்துற மாதிரி இருக்கு ஓரளவுக்கு சின்னையா சின்னதா பண்ணிட்டு கட்டி விட்டுருங்க அந்த ஸ்மெல்லல்ல ஏதாவது அ டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலுமே குமட்டிட்டு வாமிட் வந்துரு
ஓ சேரி சேரி அப்போனா இப்ப ஏதோ வாந்தியோ பேதியோ ஏதோ ஆயிரும் இல்லயா
ஆம் ஆமா
ம் அப்படி ஆனா தான் இதோ வயிறுல இருக்கிறது அது கெட்ட இது இருந்தா கூட வெளியே வந்துரு கொஞ்ச செட் ஆகலா நெனைக்கிறா வேறு ஏதாவது பண்ணா செட் ஆகுமான்னு ஏதாவது
நெறைய ஃபீவரு ஃபீவர் நல்ல சூடு இருந்ச்சுன்னா நைட் எல்லா அப்படியே விடாதீங்க நாளைக்கி டாக்டர் கிட்ட கூட்டிட் போற வரக்கி இப்ப என்ன பண்ரிங்கன்னா நா நல்லா ஒரு காட்டன் துணியில பச்ச தண்ணி நல்லா பச்ச தண்ணில்லா முக் கிட்டு நெத்தில அப்புறோ அடிக்கால் இல்ல அப்றோ கை சந்து குள்ள வயித்துல எங்க இங்க எல்லாமே அந்த பச்ச தண்ணிய வச்சு அப்படியே பத்து போடுவாங்கள
ஆமா
தொட்டு தொட்டு அப்டியே பச் பச்ச தண்ணியில ஒயிட் அதாவது காட்டன் துணி ஏதாச்சு காட்டன் துணில முக்கி முக்கி எடுத்து அப்டியே பொ பத்து வச்சுட்டே இருங்க ஏன்னா ரொம்ப சூடாச்சு ன்னா பிஃக்ஸ் ஆனாலு ஆயிடு சின்ன கொழந்தைங்களுக்கு
சரி சரி சரி அது பண்ணண இப்போ எவ்வளோ நேரோ பண்ணணு இது ஒரு ஒரு டைம் பண்ணா போதுமா இல்ல ஏதாவது நைட்ல அடிக்கடி பண்ணணுமா
நைட்ல ஒரு ரெண்டு டைம் பண்ற மாரி பாருங்க ஏன்னா ஒரு டைம் பண்ணா ஓரளவுக் கொஞ்ச நேரோ சில்லுன்னு இருக்கு அப்புறொ மறுபடியு சூடாயிரு அப்பவே சூடாயிரு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் எவ்ளோ சூடு இருக்கோ அத பொறுத்து பண்ணுங்க சூடு கொஞ்சொ கொஞ்சொ கம்மியாச்சுன்னா ஓகே கம்மி ஆகலன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைமாவது பண்ற மாரி பண்ணுங்க
சரி அப்போ தூங்கும்போது எல்லாமே துணி எல்லாத்த தூக்கி வீசிருவாங்க அந்த அளவுக்கு அங்க சூடுன்றதுனால
ஆமா கம்பளி எல்லா போத் த்தவே வேணா ஏன்னா இப்ப வந்து நல்ல ல்லா குளிர் குளிரு அவங்களுக்கு ஆனாலுமே சூடு பண்ண அளவுக்கு பாடி ரொம்ப ஹீட் ஆயிரு ஹீட் பண்ணாம நல்லா சில்லுன் பண்ற அளவுக்கு பண்ணி விட்ருங்க
சரி அதையு நா ட்ரை பண்றே ம் அதையு நா ட்ரை பண்ற இப்போ அ நீங்க சொன்ன மாரி இந்த ரசோ வச்சு குடுத்த ஓரளவுக்கு ஏதாவது சாப்ட்றதுக்கான வாய்ப்பு இருக்கா
அத்தாப்பா கொஞ்சொ சாப்பாடு ஒரு ஒரு சின்ன கையளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு சாப்பாடு போட்டு நல்லா பெசஞ்சிட்டு அந்த ரசத்தோட அ ஒரு சூப்பு மாரி
ம் அத்தா ஏன்னா பெசஞ்சு குடுத் தா சாப்பாடு இப்ப ரைஸ் நம்ம இது பண்ணா ரைஸே குடுக்க வேண்டான்றாங்க இந்த மாரி அவங்களுக்கு வாய்க்கு நல்லா புடிக்கறதுல்ல அப்ப நல்லா பெசஞ்சு லிக்விட் மாதிரி பண்ணி ணி தா அவங்களுக்கு குடுக்கணு இல்லையா
ஆமா ஆமா இல்லாட்டி அம்மா ஏதா இருந் ந்தாங்கன்னா ஒரு ஆட்டுக்கால் சூப்பு சிக் க்கன் சூப்பு இந்த மாதிரி ஏதாச்சு நல் நல்லா மெளகு போட்டு பண்ணி தர சொல்லி சூப் குடுங்க சாப்றாங்களான்னு பாருங்க சூப் கொடுத்தா பிரச் சன்ல்ல சிக்கன் குடுக்காதீங்க சூப்பு மட்டு
சரி
ஆப் பாருங்க அப்றொ மரு மருந்து வந்து சிக்ஸ் ஆர்ஸ் ஒன்ஸ் மட்டு குடுங்க
சரி வோ அந்த இந்த மருந்து ஆ கரெக்ட்டு கரெக்ட் சேரி சேரி ரைட்டு நா அதையும் ட்ரை பண்றே அதையும் ட்ரை ப பண்ணுறே நம்ம இதையு இப்போ ரசம் வச்சு கொடுக்கறது கொஞ்ச ட்ரை பண்ணி பார்க்கற இல்ல பக்கத்தில நா சொல்லி இப்ப இப்ப சொல்ற நானு பக்கத்து ஒரு அந்த டவுனுக்கு போனான்னா ஒரு ப்ரெட் ஒன்னு வாங்கிட்டு வரச்சொல்ற
சரி சரி
து எது வ அவங்களுக்கு புடிக்குமா பாத்து அத வேணா நம்ம கொடுத்துக்கலா
சார் வீட்டுல ஓமா இருக்கான்னு செக் பண்ணுங்க ஏன்னா ரொ ரொம்ப நாளாச்சுன்னா அது ஒரு மாதிரி பூஸ்ணம் புடிச்ச மாதிரி ஆயிரும் எனக்கு அத வாங்கி வந்து வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரிதா இருக்கு
ச்சரி
நீங்க எதுக்கு இருக்கா அ ஸ் மோந்து பாருங்க ஒரு மாரி டஸ்ட் ஸ்மெல் மாரி வந்துச்சுன்னா அத வீசிட்டு வேற ஓம வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணில கொதி
எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ப வயித்துல ஏதாவது ஜீர்ணமாகாம இருந்தா அது வெளியே வரணு அதுக்கான விஷய பண்ணாலே போது
ஆமா
ப்ப அவங் கொஞ்ச வந்து அந்த ஃபீவர் வந்து கொஞ்ச கம்மியாயிரு ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாரில்லா நடந்திருக்கு து
ஆமா ஆமா
அப்டி இருக்கும்போது இப்போ நம்ம மிளகு ரசொங்கிறது ஒரு இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு சாப்ட தோணும் போது வேணா கொடுத்துக்லா இப்ப அவங்க வை வயிறு வந்து சுத்தமாகனு அதுக்கான ஏதாவது ஒரு விஷயனா இந்த ஓம வாட்டர் தா பண்ணணுனு நினைக்கிறே இல்லையா
ஆமா ஓம வட்டர் அந்த வெங்காய அதையு ட்ரை பண்ணுங்க ஏதாச்சு ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்குறீங்கிளான் கேளுங்க என்ன அவங்க சாப்டலேன்ட்டு சும்மா விடக்கூடாது ஃரெஷ் ஜூஸ் ஏதாவதுகுடிக்கிரியான் கேளுங்க இல்லட்டி ப்ரெட் சாப்ரியா கேளுங்க பால் எல்லா கொடுக் க்க வேணாம் சொல்லிருங்
சரி ஐயோரு பால் குடிக்க கூடாத்தா சரி தண்ணி கொஞ்ச குடி க்கிட்டும் தண்ணி குடிச்சு பாத்தன்னா என்ன இருக்குன்னு பாத்தர்லா
ஆ சரி அப்ற ஆயில் ஃபுட் ஏதாச்சு வாங் குடுத்துட்டானுங்க ஆயில் ஃபுட்டு சாப்பிடக் கூடாது நான்வெஜ்ஜு ஆயில் ஃபுட் ஃபுட் எல்லா சாப்பிட வேணா
சரி இந்த சூப்பு வெ வெஜிடேபிள் சூப் ஏதாவது பண்ணி குடுக்லாமா
ஆ வெஜிடபிள் சூப்பு பண்ணி் குடுக்கலா ஆனா நல்லா மெளகு போட்டு குடுத் பத்தேன ஓகே
ஆ அப்போ இதுலல்லா கொஞ்ச செட் ஆகு உடம்புக்கு கொஞ் செட் ஆகு
ஆமா நாளைக்கு அப்ப கொஞ்சம் நார்மலாகுதானு பாத்துக்கலா
சரி
அதெல்லா குடுத்துட்டு நார்மலாச்சா இல்லையா பா பாத்துக்கலா இல்லாட்டி இப்பவே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறது வேஸ்டு அதா
அதா இப்பவே ஹாஸ்பிட்டலு கூட்டுட்டு போனான்னா அவங்க மருந்து மாத்திர குடுத்துருவாங்க அத் திரும்ப அது செட் ஆகாது இப்போ நம்ம வயித்துல இருக்கிறதும் கொஞ்சோ உட்டு பிடிச்சா தா சரி வரு என்னா எனக்கு தா கொஞ்சோ செரமோ அத ஒருத்தனே பாக்குற மாரி இவங்க ரெண்டு பேரையு மெயின்டெயன் பண்ணுற மாரி இருந்தா ரொம்ப டயடாகு
நா இந்த ஒரு மாசம் தானே அப்புற வந்துருவே நீங்க இந்த ப்ரெட இத எல்லாத்தையு வாங்கி குடுங்க இந்த ஒரு மாசோ ட்ரைனிங் முடிச்சுட்டு என்ன நானு வந்துருவே
பாத்துட்டு எப்டி இருக்குன்னு பார்த்துட்டு நா உங்களுக்கு கால் பண்றே இல்லன்னா மெசேஜ் பண்றே
அ அப்பப்போ டெம்பரேச்சரு செக் பண்ணிக்கோங்க
சரி டெம்பரேச்சர் அது அதுக்கு சரி ஓகே ஓகே பாய்
அ அ